அ கேக்குத் அ பாத்த பாத்த ஓரு ரெண்டாயிரத்திரூவா குடுத்தேல்னா
ம் சம்ம அந்த பேஜ்எல்லா மாறிமாறி வந்துர்ச்சுபோல அது மட்டு பாத்து கொஞ்சொ
சே மிஷின்ல நீங்க ஏதாவ சொல்லலாம்த டாபிக் இருக்கு சொல்றா
மிஷின் நா இன்னு உள்ளேயே போய் பாக்கலடா ஆ சேறா
மிஷின் லர்னிங்க்ல மிஷின் லர்னிங் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் சப்செட்டு
ம் சேரி
நம்ம எதுக்கு யூஸ் பண்றோனா மிஷின நம்ம ட்ரெயின் பண்றோ எக்ஸ்பிளிசிட்டா ப்ரோக்ராம் பண்ணாம
சேரி
புரியுதா ஃபார் எக்ஸாம்பள் நீ சாட் ஜிப்டில போய் உனக்கு இந்த இந்த மாரி ஒரு டாபிக்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுனு இப்ப சொல்ற
ஆச்சு
ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாரு நீ வந்து வெப்சைட் கிரே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண கோடு கேக்குறே சேரியா சேப்ப கே சாட் ஜிபடி கிட்ட கேக்குற
ம்
அது கோடு குடுக்குது எக்ஸ்ட்ரா உண்ட் எது கோடு கேக்குதா இல்ல அதா சர்ச் பண்ணி அதா அது ஏனா டேடால எல்லா நல்ல டேடா செஸ் நெறைய போட்டுருப்பானுங்க சேரியா ஏ பியூஸ் டேடா பிக் டேட்டா போட்டுருப்பானுங்க அதுல இருந்து நியூலந் மூல்யமா நம்மளுக்கு இதுக்கு இதுதா ஆன்சர்ட்டு கொடுக்குது எடுத்து
ஆமா
அவ்ளதா சிம்புள் சோ வந்து மிசின்லேனிங்கிறது நம்ம மிஷின ட்ரைய் பண்றோ அவ்ளோ தா லாஜிக் சிம்புள் ஆர்டிபிஷியல் இன்டலிஜன்ஸ்வோட ஒரு பாகம் அவ்ளோதா
ம் ம் ம்
அதுலேயே வந்து ஆ மிஷின் லேர்னிங்ல வந்து பவுண்டேஷன்ஸ் பவுண்டேஷன்ஸ்னா என்ன சொல்லுவோ
கண்டுபுடிச்சவங்க எப்டி அத ஏ இன்வெட் பண்ண இன்வென்ட் எப்டி பண்ணாங்க
ஆ ம் நீ வந்து டுரிங் மிஷின் அ படிச்சிருப்ப ஞாபகம் இருக்குமா
ஆ அதா எராரு பண்ணி பண்ணி இந்தமாரி பிராசஸ் பண்ணி பிராசஸ் பண்ணி அதாவது ஒன்ஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மாரி கரெக்டா
கரெக்ட் தா ஒரு அதாவது டுயூரிங் மிஷின் என்ன பண்ணும்னா நீ ஒரு கன்ட் ஒரு ரூம் இருக்கு சரியா ரூமுக்குள்ள வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒரு மனுஷன் இருப்பா சேரியா
ஆ அது வந்து அந்த கம்ப்யூட்டர் குடுக்குற ஆன்சர் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அது வந்து சக்சஸ்ஸு
ஆ ஆ ஆமா ஆமா
கரெக்டா இல்லன்னா அத வந்து பெய்லியரு மைடியா சொன்னாதா டூரிவ் மிசினு அந்த யூமனுக்கு அதுக்கு பெரிய டிஃப்
ம் இப்ப வந்து மிஷின் லனிங்ல பவுண்டேஷன் பாக்கலா பவுண்டேஷன்ஸ் பர்ஸ்ட் லீனர் அல்ஜிப்ரா லீனர் அல்ஜிபரா நா என்ன லீனியரா டேட்டஸ் எல்லா ரிலேஷனா இருக்கு ரிலேஸன் ரிலேஷன்ல இருக்கு
சேரி
அப்றம் ப்ராபிலிட்டி ப்ராபிலிட்டி ரொம்ப இம்பார்டனான டாபிக் மேத்தமெடிக்ஸ்லயே
ம் ம்
கேல்குலேசு அதெலாங் கொஞ்சம் பயங்கரமபோகு கே கேல்குலஷனா என்னா
ஓ
இன்டரகரேட்டிங்க்க டிஃபரெண்ட்ஷியேட்டிங்ஸ் சம்திங் நெலைய வருல அது எனக் தெர்ல கரெக்டா அப் ன்ஷேஷன் இப்டி லேர்னிங் டைப்ஸ்லா வர்லா
ம்
சூப்பர்வைஸ்ட்டு சூப்பர்வைஸுனா என்ன சொல்லுவே சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து நாம வந்து அ
டேட்டாஸையுங் குடுத்து இன்புட்டையுங் குடுத்து அவுட்புட்டையுங் குடுத்து மேட்ச் பண்றது கர்ட்டா ஆ நம்ம எல்லாமே குடுத்துறோ அது சும்மா நமக்கு இது இதோடதுன் சொல்லி காமிக்கு அவ்ளோதா
சூப்பர்வைஸ் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து லேபிள் டேட்டா அப்ப அப்லோட் பண்ணுவோ
ஆ ஆமா
அன்சூப்பர்வைஸ்ல அன்லேபிள்ரு
அன்லேவல்டு அதுக்கு இன்புட் மட்டு குடுத்தா போதுமா
ஆ இவெ சொல்றேம் பாரு சூப்பர்வைசஸ்ட்ல வந்து நீ வந்து இன்புட்டு குடுக்கப் போற அவுட்புட்டு குடுக்கப் போற
ஆமா
சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் ஆஃப் மிஷின் லேர்னிங் மாடல் வந்து லேபிள் டேட்டா வெச்சு ட்ரைன் பண்ணு நீ இன்புட்டு குடுத்து அவுட்புட்டு குடுத்து மேட்ச் பண்ணி எது கரெக்ட்டு எ இது இகா டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ற
ம்
எஸ்ட்டுகு ட்ரெயினுக்கு டிஃபரென்ஸ் தெரியுல்ல
ம்
ஃபர்ஸ்ட்டு ட்ரைன் பண்றே அப்றோ டெஸ்ட் பண்றே
ம் சரி
இந்த டேட்டாச வெச்சு என்னப் பண்ணு அ ஃபார் எக்ஸாம்பிள்லே சூப்பர்வைஸ்ர் லினிங்ல ரிக்ரஷன் கண்ட்டினியூஸ் அவுட்புட்டு
ஆ
இன்னொன்னு இ மெல் ஸ் ஸ்பேம நாட்ஸ்பேமன் கண்டுபிடிக்கிறது
ஓகே
அது ஒன்னு அப்பறோ என்ன இருக்கு அ கிளாசஃபிகேஷனு கிளாஸிபிகேஷன் கீழதா லாஜஸ்டிக் ரெகுரேஷன்னு கே கே நேறிஷு அந்த பிளஸ்ட்ரிங்கலா வருது
ஓகே
எ இல்லடா தப்பா சொல்றேன்டா இருடா கரட்டா பாத் சொல்றன்
ஆம் பாரு
ஓகே பாக்லா ம் இப்ப வந்து சூப்பர்வைஸ்ட்டு லேர்னிங்ல அய் என்னென்ன பாக்லா லீனியர் ரெக்கரஷன்னு லாஜஸ்ட் ஜிக் ரெக்கரெஷ்ஷனு ஸ்கேலார் ரெக்ட்டார் மிஷினு டிஸ் என்ட்ரி இதுதா அல்காரிதம்ஸ்
செரி
லீனியர் ரெக்ரெஷ்ஷன்னா தெரியுல்ல ஹவுஸ் பிரசிங்க ஹவுஸ் பிரசிங் மாடலு
ம்
அது எப்டிய ஒர்க்காவு நீ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட்டுன்னு நீ ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிருப்பே அஞ்சாயிரோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து லட்சோ பத்தாயிரோ ஸ்கொயர் ஃபீட்டு இருவது லட்சோ ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பன்னெண்டு லட்சோ ஆ சம்திங் என்னா குடுத்திருப்பல்ல இந்த எல்லாமே இந்த உள்ளயே இந்த மேட்சிங் மச்சிங்கா இருக்குல்ல இத வந்து ரெகுலேட் பண்ணி நீ ஃபார் எஸ்ஸாபில் நீ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூரு ஸ்கயர் ஃபீட்டுக்கு எவோனு நீ கேக்குற அது என்னது சொல்னு அதுக்கு நீ வந்து அந்த சம் திங்க கால் கம்பியூட் ஒழுங்க கப்யூட் பண்ணி அவுட்புட் குடுக்கு இது லீனியர் ரக்ரஷன்னு சொல்லுவோ அவ்ளோதா அப்புறோ வந்து அதோட அட்வான்டேஜஸ் இது வந்து ஆக்யூரேட்டா இருக்கு பிளஸ் ரொம்ப ஈஸியா இன்டர் பெர் அ கம்ப்யூட் ஆகும் அப்டின்னு போட்டிருக்கு எவ்ளோ லிமிடேஷன் என்னன்னா லேபிள்டு டேட்டா வச்சாலும்தா முடியு லேபிள்டு டேட்டா இருந்தா தா பண்ண முடியு
ம் ம்
ஓகே ஆ ஆ ஆ
ஒரே நிம்ஷோ இர்றா ஒரே நிம்ஷோ ஒரே நிம்ஷோ ஆ சொல்றா
ஆ இது இது வந்து ப்ரடிக்ஷன் ப்ராப்ளம்ஸ் தா யூஸ் பண்ணுவோ மேக்சிமம்
ஆ
என்னோட ஒரே சவுண்ட் போட்டிருக்கே அன் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அது வந்து என்ன நம்ம வந்து அன்லேபிளு டேட்டா சூப்பர் இதா ஆப்போசிட்டா சொல்ல வேண்டியதா அங்க லேபிள்புள் ஆனா இங்க அன்லேபுள்டு இங்க என்ன போடுவோன்னா என்னென்ன இன்புட்டா குடுப்ப நீ ஜஸ்ட் இன்புட் மட்டும்தா குடுப்ப அவுட் புட்லா குடுக்க மாட்ட இன்ஃபரோட பேட்டன வந்து படிச்சிக்கு அவ்ளதா
இதே
அங்க வந்து இன்புட் அவுட்புட் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் குடுக்கு இங்க வந்து இன்புட் மட்டு குடுகுற நீ வந்து டே அது இன்புட்டு டே ஆ பேக்கிங் படி இது வந்து ஒரு ஒர்க் பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லா க்ளஸ்டடிங் வருது அங்க கிளாசிபிகேஷன்னா இங்க க்ளஸ்டடிங்கு
ஓகே
ஓகேவா க்ளஸ்டடிங்ல கே மீன்ஸ் ஹையர்க் கீ டூலே அதெல்லா தா இங்க வரு அப்றோ இதோட அல் அல்கார் மீன்ஸ் வந்து கே மீன்ஸ்ஸு க்ளஸ்டடிங்கு பி சி ஏ அப்றோ இ எம் அல்காரிதம் அது ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க எக்ஸ்
இ எம் முக்கா ஆமா எக்ஸ்பெக்டேஷன் மேக்சிம் இ எல் லா
இ எம்
எக்ஸ்பெக்டேஷன் மேகஸிம் அல்காரியம் தா
ம் இதோட அட்வான்டேஜஸ் வந்து லேபிள்ல் ரீலேட்டா தேவல்ல இல்லாத பேட்டனையு இது குடுக்கு இது வந்து நம்ம புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ண யூஸ் ஆகு இருக்கறதை விட நம்ம புதுசு புதுசா கண்டுபுடிக்க எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த இந்த மாடல் யூஸ் பண்ணுவோ
ம் சேரி
அப்றோ டிஸ் அட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது எவால்யூட் பண்ண கஷ்டோ அங்க எப்டி கம்ப்ளீட் ஈஸின் சொன்னே இங்க வந்து கம்ப்ளீட் பண்ண கொஞ்ச கஷ்டோ
ஓகே
அப்றோ மேபி இது வந்து ஆம்ப் ஃபேக் இயர்ஸா இருக்கு அதாவது ஒரே சிமிலாரிட்டிஸ் அவுட்புட்ல சிமிலாரிட்டிஸா வரு அது ட்ரைனிங்க்கு கொஞ்சோ எடஞ்சல் வரும் அதுல
ஓ
அப்றோ வந்து என்ன அவ்ளோ தா அப்றோ வந்து சூப் இது ரீ என் ஃபோர்ஸ் மெண்ட் லேர்னிங் தெரியுமா
ம் ரீ என் ஃபோர்ஸ்மெண்ட்ல அது சூப்பரரைஸ்ட் அன்சூப்பரரைஸ்ட் மாரி தான அதா அந்த இந்த மூணு அந்த ரெண்டு மாரி தான அது வந்து சன் அன் ரீ என் ஃபோர்ஸ்மெண்ட் பாத்தனா சூப்பரைஸ் அன் சூப்பரைஸ் ரெண்டு மிக்ஸ் ஆயி பண்ணது தான அதாவது ஒரு ஹைப்ரேட் மாரி
ஆ அப்டி கூட சொல்லலா செரி நா சொல்றே கவணி ப்ரோ ரீ என் ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து ஒரு ஒரு கேம் கேரக்டர ட்ரெயின் பண்ற மாராடா
ஓகே ஏ அப்டே லைன் வா அப்டே லைன்லயே இரு அப்டே லைன்லே இரு கைலாஷ் மெசேஜ் போட்டுருக்கா ரிப்ளே பண்ணிட்டு வந்துறே
ம்
ம் ம்
இந்த ரீ என் ஃபோர்ஸ்மெட் லேர்னிங் படி இதுல வந்து காம்போனன்ட் ஒரு அஞ்சு காம்போனன்ட் இருக்கு டா ஏஜென்ட்டு ஏஜென்ட்டுனா என்ன ஒரு ஏ ஐ மாடல்ட்டுருக்கு
அ ஆ
என்விரான்மென்ட் என்விரான்மென்ட் னா எதா ஃபிளாட் ஃபார்ம் அது ஒரு மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலா டூப்ளிகேஷனா இருக்கலா ஓகே வா
செரி ஆ
அப்றோ ஸ்டேட்டு அ ஸ்டேட்னா கரண்ட் ஸ்டேட்டு ஆக்ஷன்னா செயல்பாடுகள் ரிவார்ட் இந்த நீ போன செம்ல ஏ ஜல படிச்சிருப்போ நம்ம ரிவார்டு படி பாசிட்டிவ் ரிவார்டா இருந்தா ஸ்ரே ஒரு பக்கம் போகு நெகட்டிவ் ரீவா ரிவார்ட இந்த ஒரு அதுக்கப் ஆப்போசிட்ல போவோ ஆ டெபனட் இன்சம்ல மறந்துடுச்சு என்ன சொல்றதுன்னு தெர்ல ம் நா வந்து சாட் ஜி பி டி ஓபன் பண் ஆ ஒரே நிமிஷம் நில்ற
ம் இல்லாட்டி சேர்ற பாய்டா அப்றம் பேசலா ம் வேல வந்திருக்கு நா போய் பாக்க ம் ம்